ஹலோ கேக்குதா டி கேக்குது என்ன பண்ற ஏ இன்னிக்கி
இன்னைக்கு கால் எனக்கு அடிபட்டு டிச்சிடா சாட்டேவே அதனால அன்னைலருந்து போறதில்ல பெருசா ஒன்னோ இல்ல ஷூ டைட்டா போட்டு போட்டு து கால் ஒரு மாரி சுலுக்கு போட்ச்சி
அப்படியா ஏ ஷூ தா போட்டு போவணுமா நா காலேஜுக்கு ஐயோ ரொம்ப இதுவா இருக்குமா காலேஜ் ஏ
அப்டிலா இல்லக்கா ஜாலியாதா இருக் கோ ஆனா ன் இந்த மாரி இந்த கேட்ல வரம்போ மட்டு இதெல்லா செக் பண்ணுவாங்க
அதா டிசிப்ளினா உள்ள டை ஆ என்னாது ஐ டி கார்டு ஷால் உண்டா சுடிதார் தானா
ஓ யூனிபார்ம் கடையாதா சாட்ஸ் இது என்னது டீ ஷர்ட் அந்த மாரி கூட யூஸ் பண்ணலாமா
ஆ பசங்க மட்டு டீஷர்ட் போடக் கூடாது பொண்ணுங்க என்ன வேனா போட்டுக்கலா
எப்டி ஒரு ரூல்ஸ்ஸ போட்டாங்க பாரு ஏ பசங்களுக்கு ஒருணாய ஏ பொண்ணுங்களுக்கு ஒருணாயோ ஏ பசங்க டீஷர்ட் போட்டண்ணா பொண்ணுங்க தா டீ ஷர்ட் போட கூடாது சொல்லப்போனா
அதுதா பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு எப்டின்னா பசங்க வந்து போட்டா என்ன சும்மா டீ கிடைக்கு போற கேஷுவலா போட்டு வர மாரி போடுற பொண்ணுங்க வந்து அதெல்லா கடையாதுல்ல அவங்க எல்லாட்த்துலயு அ இது மாரி காமனா போடுறதுதானே அப்டின்னு சொல்லிட்டு அத போட விட்டுருக்காங்க போல
அப்டியா எல்லா டீ ஷர்ட் எல்லா ஷாட்ஸ் போட்வருவாங்களா பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி
சாலாக்கா
ஆ ஷால் கம்பல்சரி போட்டு வராங்களா போட்டுவரமாட்டாகளா கே
அ வேன்றவங்க போடுவாங்க நா பாத்த வரைக்கு மோஸ்ட்டா யாரு போட மாட்டாங்க
டாங்களா
ஆஹா எங்களுக்கு அதெல்லா கெடையாது
நீயுமே சால் போட்டுனு போமாட்டியா டி
ஆஹா நா வந்துச் சுடிதாரே போட மாட்டே குர்த்தியே போட மாட்டே நானு ஆமாக்கா குர்த்தி போடுவே பட் ஆனா வந்து அந்த குட்டி குட்டியா ஷார்ட் குர்த்தி அது இந்த மாரிதா
ஓ ஷார்டா போட்டு பேண்ட் போவாங்களே அமறியா மோஸ்ட்லி எல்லாரு அது பெரிய காலேஜ்ன்றதுனால எல்லாரு இப்டி இருக்காங்களாடி ஓ இல்ல இது சென்னை றதுனால இருக்குதா என்னதா தெரியலயோ நா கிராமத்துல இருந்தநால தெரியலையோ சுடிதாரல்லா போட்டாங்கனா பட்டிக்காடு லோதான
அப்பிடிலா சொல்ல மாட்டாங்க அது ஒருத்தங்க இஷ் ஸ் நா நா போடவே மாட்டேன் சொல்ல மாட்டே அப்பப்போ வந்து வாரத்துல ரெண் நாள் மூணு நாள் அந்த மாரி போட்டுப்போ
இல்
ஆமாக்கா ஏன்னா அது வெயில்ல ஃபுல் ஹேண்ட் போட்டு போவு முடியல
அப்பிடியா எல்லாமே டீ ஷர்ட் போட்டு சுத்துறீங்க ஜாலியா நீங்கதான்டி லைப் என்ஜாய்
ம் அது அதெல்லா என்ஜாய் மெண்ட்ல்லக்கா ஆமாக்கா ஆக்ச சென்னையில நீங்க நெறைய ஏ பே கண் தொறக்கிற எடத்து எல்லா என்ஜாய்மெண்ட்தா எங்க போனாலு என்ன வேண பண் காசு மட்டுதா முக்கியோ
ஓ காஸ் வேணு காஸ் இருந்தா எல்லாமே வாங்
ஆமாக்கா அத்தா ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட வெள்ள போனும்னா அவுங்க அவுங்கல்லா வந்து எப்பிடி கூப்புடுவாங்க இந்த மா வா வெள்ள போலா அப்பிடின்னு நம்மளுக்கு காசு பிரச்சனையா இருக்கு போ முடியாது
வரக் இதா
பசங்கனாலா அவுங்க வீட்ல குடுத்துருவாங்க பொண்ணுங்களுக்கு வந்து அவள ஈசியா காசு தர மாட்டாங்க வீட்ல
ஆனா யோசிப்பாங்க எதுக்கு காசு எதுக்கு ஏனு எல்லா கொஸ்ன் கேட்பாங்க உட்ட
ஆமாக்கா
அப்பிடியா ஹோடி அப்புறோ இவுங்க ஒருத்த ஸ்கூல் போய்க்கிறா சாப்பாடு எதுமே இப்பதா குடுத்துட்டு வந்தே இன்னு ஒருத்தவ படுத்துன்னு பொம்ம படோ பாக்குறா அவன வச்சினுக்குறே அவ்ளோதா சாப்பாடு ஊட்டனவ கால சாப்பாடு அத நெருகுலரு அவுரு அப்புறோ நீ இன்னா பண்ற இன்னா சாப்பாடு சாப்பாட செஞ்சிங்க
இன்னிக் காலையில அம்மா பூரி சுட்டாங்க என்னக்கா
நித்தீஸ்வரன் ஃபோன் பண்ணான்னே
இல்லக்கா அவனுமே இன்னைக் காலேஜ் போலன்னு நெனைக்கிற தெர்லக்கா அவனுக்கு வந்து எ எந்தெல்லா ரீசன்ல்லா சொல்ல போல அப்பிடின் சொன்னா
ஆ போலன்னாங்க அவன்ட கால்ஸ பேச வேண்டிதான நீ பேசிடியா
இல்லக்கா நா வந்து மோஸ்ட்டா இந்த பசங்கிட்டல்லா கால்
அப்பிடியா என்னடியா அவன் அவன் தா உனக்குங்க சொன்னாவே ஏ அதனால பேச முடியாதுகா அயா ஆனாலு பேச முடியாது அவங்கிட்ட அவ ஒரே கிளாஸ்ல பேசிட்டு எப்டி அவங்கிட்ட என்னா பேச முடியு கரெக்ட்டு நீ யோசிக்கிறதலா கரெக்ட்டுதா ஒரே காலேஜுன்றதுனால பா யோசி ப்பாங்கதா எல்லாரும் என்னா பேசுறது நானு அதுவு நீ வேற இப்ப நான்லா பேசறது வேற அவங்கல்லா பேசுறது வேறதான
ஆமாக்கா
ம் ஓகே ஓகே சேரி விடு அவ அதா சொன்னா அந்த பொண்ணு ஷையா ஃபீல் பண்ணுதுக்கா நீ பேசுக்கா கம்பனி குடுக்கான்னா
சூ
அது ஃபஸ்ட் டைம் பேசறதுனால பயப்படுது போலக்கா நீ பேசுக்கா அப்டின்னா அவ ஏன் அதனாலதா ஏன் நம்பர் குடுத்தான்னு நெனைக்கிறே
ஆமாக்கா ஏன்னா யாருன்னே தெரியாம நா திருதிருன்னு முழிச்சிட்ருந்தே சத்
அப்பிடியா இப்ப வேற யார்ட்டயாது பேசணுனா நீ பேச மாட்டியா டாஸ்க் எப்டி முடிப்ப அப்றோ
பேசுவே பேச மாட்டேன்னு இல்ல ஆனா கொஞ்சோ ஆ தயங்கி தயங்கிதா பேசுவன்னு நெனைக்கிறே
எதையாது பேசி முடிச்சுரு அப்பறோ என்னா பண்றது
இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கூடயேதா பேசணு வேற வழி இல்ல
ஆ ஃப்ரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கூட நீ ஏழு கால் பேசலா. அவங்க உனக்கு ஏழு கால் பேசலா. உன் டாஸ்க் முடிஞ்சிரு எத்தன முடிஞ்சுக்குது இது வரைக்கு
இதுவரைக்கு இப்போ இந்த கால் முடிஞ்சதுனா நாலுக்கா
ஏன்கிட்டதா நீ ஃபஸ்ட் காலே பேசுனல்ல நாலு கால்ல ஏழு கால் வரையு நீ என்ட்ட பேச லானு நெனக்கிறே ஏழு காலுக்கு மேல நீ என்னா பண்ண போறயோ தெரில
முப்பது முடிக்கணு இல்ல
நுப்பது முடிக்கணு ஏழு கால் நீ என்ட்ட முடிச்சிருவ
இப்ப முப்பது மு எனக்கு புரியலக்கா இ ப்ப இந்த ஏழு கால் முடிச்சன்னா இந்த வார கடைசில வந்து அனுப்பிருவாங்க காசு இப்போ முப்பது காலு முடிச்சன்னா அந்த முப்பது அந்த ஏழு ஏழு கணக்குலதா பண்ணுவாங்களோ ஓ முப்பதுமே முடிச்சாதா வந்து பேங்குக் கே அந்த அக்கௌண்ட் ச அக்கௌண்ட்ல காசு ஏறுமா
ஆமா அப்டிதா சொல்லிக்கிறாங்க என்தே இன்னு பேங்க் அக்கௌண்டு ஓப் பன் பண்ணணு ஓபன் பண்ண முடியல நீ பா த்தியா
ஆமாக்கா அது என்னமோ இன்னு நெறய டாஸ்க் பண்ணணு அப்டின்ட்டு
அப்டிதா சொல்லுது எனக்கு நா முடிச்சே போயிட்டே இன்னு எனக்கு ஓப்பன் ஆவல அது ஒன்னும பிரச்சன இல்லன்ற நா முடிச்சுட்டண்டி த தர்ட்டி ஆக்சுலி தர்ட்டி முடிச்சாலுமே மத்தவங்க டாஸ்க் பண்ணுவாங்கல்ல அவங்க ஒங்கிட்ட பேசிக்கலா ஒனக்கு எம்பது ரூபா ஆயிரு நீ பேசுறதுனால உனக்கு இப்ப நான் ஒண்ட்ட பேசுறல்ல எ ன்ன என்னோட டாஸ்க் முடிச்சுட்டு நா உன்ட்ட பேசறே புரிஞ்சுக்க நா சொல்றத நா உன்ட்ட பேசறே நா டாஸ்க் முடிச்சு ச்சா ஆனா எனக்கு எம்பது ஆயிரு ஒனக்கு நூறுருவா ஆயிரு நீ டாஸ்க் முடிக்காதால உனக்கு நூறுருவா ஆயிரு
ஓ
புரியுதா அதனால ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்தான எனக்கு இருவது ரூவா கம்மியாயிரு அவ்ளவுதா அந்த மாரி நீ பேசிக்கலா அதேதா வேற ஒண்ணு இல்ல
இப்ப உங்களுக்கு பேங்க்னாலதா எதோ பிரச்சன இருக்குன்னு நெனக் கிறங்க்கா நீங்க அது முன்னாடியே லிங்க் பண்ணுமோ இதல்லா ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி
இல்லயே எல்லாமே பண்ணணே எனக்கு ஆனா ஓப்பன் ஆவலடி உனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா
எனக்கு ஆகல ஆனா இவனுக்கு மட்டு எப்டி ஆ
அது இப்ப சர்வர் ப்ராப்ளமா இருக்குது சொன்னாங்க தெரியல பாப்போ காசு பிரச்சன இல்ல வந்துடுன்னு நெனக்கிறாங்க பாப்போ என்ன நடக்குதுன்னு
ம்
ஆ அதா என்ன பண்லா பாக்கணுல்ல அப்றோ நா சொல்லிருக்கே இந்த மாரி நா டாஸ்க் முடிச்சுட்டே ஆனா எனக்கு ஏறலனு அது இல்லாமா கால் நீ பேசுமா காலியா பேசு அப்டின்னாங்கா அ காலி காலர் காலர்னா வந்து நீ டா ஸ்க் முடிக்காதவங்க காலின்னா டாஸ்க் முடிச்சவங்க
செரிக்கா
இப்போ இது இது நீ எவ்ளோ பேசற எல்லாமே உனக்கு தெரியணுல்ல மெனுல போயிட்டு ஆ லாஸ்ட் இரு வரே அது நா இது முடிஞ்ச உடனே உனக்கு சொல்றே அடுத்தடவ கா பண்ணும்போது சொல்றே எப்டி பண்ணணுன்னு
ம் ம் செரிக்கா
அதுல போயிட்டு நீ எவ்ளோ ஆ எத்தன பேருக்கு பேசிருக்க எந்த எந்த நம்பருக்கு பேசிக்கிற எத்தன கால் பேசிருக்கறேன்னு எல்லாமே வரு
அந்த மூணு லைன் மாரி இருக்குமா இல்லக்கா
மூணு லைன் மார இருக்கல்ல அந்த மெனு உள்ளாற போயிட்டு ஆ என்ன சொல்றடி ஹலோ
த்தா
அதா மெனுல போயிட்டு நா சொல்றே இரு உனக்கு அது இப்ப அது உள்ள போமுடியாது இல்ல ஃபோன் பேசினுருக்குறோ
ஆமாக்கா இது என்னமோ வால்யூம் ரொம்ப கம்மியாவே இருக்குதுக்கா நீங்க பேசுறது அப்பிடியே வந் காதல வச மட்டுதா கே
என்னைலுமே அப்பிடிதா நா இப்பிடி ஸ்பீக்கர் போட்டலா பேச முடியாது காதுலதா வச்சி பேசலா ஸ்பீக்கர் மேல போற இது இல்ல பாரு ஆப்ஷனே இல்ல பாத்தியா
த்தா ஏ அப்பிடி
அது அப்பிடிதா குடுத்துக்கலானாடே காதல மட்டுதா நீ வச்சி போன பேசலா வேற எங்கல்லா வச்சுன்னு பேச முடியாது
அதுதா நேத்து எனக்கு எதுவுமே கேக்கல போல இருக்கு
ஆமா இப்ப நானுமே காதல நா எப்பிடி எட்டே எடுத்து போனாலு நீ பேசுதுக்கு ஒண்ணுகேக்காது காதல வச்சதா கேட்கு நா டைம் அதாவது நீ எவ்ளோ டைம் முடிஞ்சிதுனு இப்பிடி எட்டே எடுத்து போனா அது எனக்கு ஒன்னுமே கேக்காது மறுபிடியு காதல வச்சதா ஆ கேக்குது
அதாக நானு நெனச்சே எனக்கு காதுதா போயிச்சி போல இருக்கே அப்பிடின்
அப்பிடி இல்ல கிட்ட வச்சா மட்டுதான்டி கேக்குது எப்பிடியா லைட்டா மொபைல் நீ தூரமா எடுத்துமாட்டாலு ஒண்ணுமே கேட்காதா நீ பேசுறது
இவ்ளோ பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பிக்கர் ஒன்னு வச்சிருக்கலா
ஸ்பீக்கர் போட்டு படுத்துன்னு தூங்கினு அழகா பேசிருக்கலா அத குடுக்கவே இல்ல அவுங்க காதல நீ படுத்துன்னு பேசு உக்காந்து பேசு எப்பிடி பேசு ஆனா காதல வச்சிதா பேசணு போல புரியுதா அந்த மாரி போட்டு போயிட்டாங்க என்ன பண்றது அப்புறோ வி என்ன பண்றாங்க
வீட் ட்ல இல்ல அம்மா சமைக்கிறாங்க அப்பா ஆபிஸ் போயிருக்காரு தம்பி தூங்கிட்டு இருக்கா
அப்பிடியா ம் ஓகே ஓகே அப்பா ஆபிஸ் அப்பா வே ஒர்க் பண்றாரா
ஆமாக்கா
என்ன வேல செய்யறாங்க கவுர்மெண்ட் ஜாப்பா
இல்லக்கா ஐட்டிதா
ஐட்டி ஃபீல் ஆ ஓகே ஓகே அம்மா ஹவுஸ் ஒயிஃப்பா
ஆமாக்கா
என்னடி ஐட்டி ஃபீல்டல என்ன ஒர்க் பண்றாரு நெட்டோர்க் இன்ஜினியரா
அப்பிடி இல்லக்கா இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பாங்களா அந்த மாரி
ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஓகே எங்க வீட்டுக்கார் நெட்டோர்க் இன்ஜினியர் ஏதாது ஜாப் இருந்தா கேகலானு சொல்லிட்டு கேட்டே வேற ஒன்னு இல்ல
சம்
நா ஷிப்டாயி அங்க வந்துருவேல்ல அதனால்ல கேட்டே ஆமா சென்னைக்கு வந்துரலா அதனா ஆ அதனாலதா கேட்டே நெட்வொர்க் இன்ஜினியர் அவரு அதனால கேட்டம்மா அவரு என்ன ஒர்க் பண்றார் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு சொல்ட்டு அதனாலதா கேட்டே வெற ஒன்னு இல்ல அப்புறோ இது இது முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிச்சு அடுத்த கால் பண்றியா
ம் ஓகேக்கா